ஹலோ சொல்லுங்க என்ன பண்றீங்க
நா இப்பதான்ங்க வாஷிங் மிஷின்ல துணி போட்டுன்னு இருக்க
ஏங்க என்னங்க உங்க மதர் வந்து போட்றேன்ட்டு ஓ அவ மீன் வாங்கினுருக்றாங்க
அவங்க அப்டிதாங்க மீன் வாங்குவங்க
உங்க பிரதர் ஏங்க உங்க ஃப்ரெண்டு் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அதனால உங்க பிரதர அனுப்பி வுட்டாங்கங்க
ஆமாங்க இதோ வந்ட்டாங்க எ பிரதரு
அதா உங்க பிரதர அனுப்பிட்டு அவங்க மீன் மீன் கடைல நின்னுன்னு க்றாக மீனு இந்த ஒரு தள்ளு வண்டில வச்சுகினு அவர்கிட்ட
ம்
ம், எங்க வீட்லயு இன்னிக்கி மீன் கொழம்புதாங்க மீன் வறுவல் தா எங்க வீட் ல இன்னிக்கி
எங்க வீட்ல இந்த மீன் கொழம்பு வச்சாலே எனக்குலா புடிக்காதுங்க
மீன் வறுவல்ங்க கொழம்பு இல்லங்க
ஓ வறுவல்லா
ஃப்ரை
ம்
நா உங்களுக்கு அனுப்பனேனே பாத்தீங்ளா ஒரு பிளேஸ்ல தள்ளி வண்டி கடை நா சொன்னனே
ஆமா
நா உங்களுக்கு அனுப்புனனே
எது எத சொல்றீங்க
தள்ளு வண்டி கடைங்க நறைய சாப்புட்றது கட
திரு ஆ
உம் அந்த கட தாங்க நா சொன்னே உங்ககிட்ட
ஆமாங்க எனக் கூட அப்டி போய் சாப்புணுதா சனது இக்குன்னு போனதே இல்ல
நா எங்க அப்பா பாசல் வாயின் வந்துருக்காங்க ஆனா அங்க உக்காந்து சாட்டதில்ல
உம்
உம்ம்
புரிதுல்ல
உம் என்னுக்கு வேற யார நம்புற்துனே தெர்லங்க யாரு ப்யு பேசுறும் இல்ல
உம்
மைண்ட் அப்செட் ஆகுதுங்க
விடுங்க சரியாய்டு ஆமா நீங்க எதுனால எல்லார்கிட்டயு பேசர்த விட்டீங்க
யார் கிட்டங்க கேக்குறீங்க
ய்ய நீங்க ஃபர்ஸ்டு வந்து யாருஅ கொஞ்சோ க்ளோஸா நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் லா
யாரு கிட்ட கேக்குறீங்க
ஆனே எனக்கு தெரிஞ்சி உங்கள சிச்சுவேஷன் நெனைக்கிறே ஒரு ஒரு பாட்ல யாராச்சு உங்கள விட்டு போய்றாங்க ஒண்ணு உங்க பெஸ்டி ஜெம்மு அப்றோ வந்து அ ஒரு இதுல வந்து தங்கச்சியா ஒரு பொண்ணு வந்தாக்
ஆ அவங்களுக்கு வற நாளைக் ஹாப்பி பட்டேங்க
எனிக் இனிக்கா
நாளு ஙே
யாருங்க
நீங்க ப்ரதர் ஒருத்தவங்க வந்தாங்களையா அவுங்களுக்கு
ஓ ஓகே ஓகே ஆ ஹா
ம் ம் புரிதங்லா
ஆவ் புரிஞ்சிச்சி புரிஞ்சிச்
ஆஹ அவங்களுக்குதா நாலிக்கு ஹாப்பி பர்டேங்க
உம்
நா நீங்க ஒருத்தவங்ககிட்ட பேசுவீங்ள செல்லோ செல்லோண்ட்டு அவங்ககிட்ட கூட நா பேசித் இல்லங்க
யாருங்க
நீங்க ஒருத்தர சல்லோனுவீங்களே என் ஃப்ரெண்ட
ஆ ஆமா ஆமா
ஆ அவங்க கிட்ட கூட பேசி ஒன் வீக் ஆக போதுங்க
ஏங்க இப்டி பண்றீங்க
ஏங்க எல்லாரு இல்லங்க ஓர் ஃபேக் ஐடி வச்சின் இருக்கே ஓகேவா அதுல போயிட்டு நா அவங்க ஸ்டோரி பாப்பேங்க
ஆ
நேத்து பாட்டு அவ்ஃபோ அவங்க ஃபோட்டோ எடுத்து னா பாட்டு தெரியுமா தாரமே தாரமே வா அது மாரி
அஆ
அந்த பாட்டு போட்ருக்காங்கங்க அவங்குஏ அவங்க எக்ஸுஸுக் க்கு வந்து ப்ளூ ஹாட்டு ஒகேவா ஆ அவங்க ப்ளூ ஹாட் போட்டு அந்த பா அந்த இதுவ் போட்ருக்காங்க ஸ்டோரி
ஆ
அதுக்கு அந்த கீழ இன்ஸ்டாக்ராம்லல்லா கீழ ஸ்டோரி போட்டவுன் கமெண் பண்ணல்ல
ஆமா ஆமா
ஆ அதுல உங்க எக்ஸ் கமெண்ட் பண்ணிருக்குங்க
ஐயையோ
ஆ அதுக்கு வந்து நா ஜமுன்னு ஒருத்தவங்க சொல்லுவேல அவங் வேற சூப்பர் அப்டின்ட்டு கமெண்ட் பண்ணிருக்காங்கங்க
ஆ
எனக்கு டக்குன்னு ஒரு ஸ்டைக் ஆகுது என்னாலதா
ஆ
நா இப்ப இப்ப மட்டு நா பேச நா பேசாம இருந்தேனா இவுங்க எல்லா ஒன்னாதா இருப்பாங்க அ பேசுவதா எல்லாரும் தனி தனியா இருக்காங்க அப்டினு ஒரு மைண்ட் பிக்ஸ் ஆயிச்சுங்க சோ இதனால நானு இனி பேச போறது இல்லங்க
அப்படி யாங்க அவுங்க என்ன சொன்னாங்க
யாரு நாங்க தா பேசுறதே இல்லையே ஒன் வீக்கா
ஓ நீங்க அதுக்கப்புறோ அந்த விஷயத்த கூட அதுக்கப்புற கேக்கல
எந்த விஷயத்த இந்த ஸ்டோரியா
ஆ இந்த ஸ்டோரி
இந்த இந்த ஸ்டோரி நேத்துதாங்க நா பாத்தே நேத்துதா அவுங்க போட்ருக்காங்க
ஓ அ நீங்க ஏற்கனவே வந்து அந்த நீங்க அந்த இன்டர்வியூ போயிட்டு வந்தில பேசவே இல்ல
ஆ ஆ இன்டர்வியூ போயிட்டு வந்தேன்னு சொன்னேல அன்னைக்கு ஒரு சண்டங்க அப்பல இந்து பேசதில்லங்க ஆனா வந்து அவுங்க எதுக்கு இத போட்டாங்க அப்ப வந்து நா பேசுறதுல்லா தா அவுங்களுக்கு பிரச் ச்சனையே இல்லதானங்க இப்டிலா போடுறாங்கன்னா அதாங்க புரியுது எல்லா ஒண்ணு ஒன்னா அப்டின்ட்டு விட்டே
ஆனா ஏ திடிர்னு இப்டி போட்ருக்காங்க இதுக்கு முன்னாடி போட்ருக்காங்களா
தெரியலங்க எனக்கு ஆ திடீனு நேத் சும்மா பாத்தங்க இவ்ளோ நாளா நா அந் லூஸ் மாரி இவ்ளோ நாளா பாக்கல அத நேத்து போய் பாத்தே
ம்
பாத்தா இப்டி போட்டு வச்சிருக்காங்க அதுக்கு அவுங்க எக்ஸ் வேற கமெண்ட்
அதுவே இன்னுமு ஏத்துக்க முட்ல
ஹாட்டு இவுங்களுக்கு வந்து பர்பிள் கலர் ஹாட்னா புடிக்குமா ஓகேங்களா அவுங்க எக்ஸுக்கு வந்து ப்ளூ கலர் ஹாட்னா புடிக்குமா ஓகேவா இவுங்க வந்து ப்ளூ கலர் ஹாட்ட போட்டு அந்த பாட்ட போட்ருக்காங்க ங்க
ம்
அதுக்கு வந்த அவுங்க எக்ஸ்சு வந்து பிள் கலர் ஹாட்டு ஹக்கு உலகோ
ஆ
எல்லா போட்டுக்கிறாங்க நானு நல்லா இருந்தா சேரிதா அடின்னு நினச்சுக்குனே
எனக்கு தெரிஞ்சு திரும்ப பேட்ச் ஒர்க் ஆயிட்டாங்களோ
பேட்ச் இருக்கானா நல்லது தாங்க
ஓ சேரிங்க ஒங்களுக்கு ஓகேவா
எனக்கு என்ன பிரச்சன நா ஜஸ்ட் ஃப்ரெண்டுங்க இனி ஜஸ்ட் இனி ஜஸ்டோட கேவலமான ஃப்ரெண்ட் நானு
என்னங்க இப்டி சொல்ட்டீங்க நீங்க
ப்படி தாங்க ஒருத்தவங்க மேல ஒரு ரெஸ்பெக்ட் போயிச்சுனா அவ்ளோதா நானு ஒருத்தவங்கள நம்ம அங்க வச்சிருப்போ ஆனா அவுங்களே அவுங்கள இங்க வச்சுக்குனாங்கனா இல்லங்க எனய எங்க்கிட்ட அவுங்கள பத்தி எவ்ளோ சொல்லிருப்பாங்க
ஆமா
சொல்ட்டு ஸ்டோரி அப்டி போடும் போது உங்களுக்கு என்னா தோணு
புரியிது
ம் ம் என்னா கத இவங்க நல்லா இருந்தா செரிதா அவ்வளதா
ம் அவங்க உங்ககிட்ட வந்து பேசலியா ஒன் வீக் ஆயடுக்கு அப்பறமா கூட
புரில
ஒன் வீக் ஆச்சில்ல உங்ககிட்ட பேசி அவங்க எதுவுமே மெசேஜ் பண்ணல கால் பண்ணல எதுமே பண்ணலயா அச்சச்சோ
வுடுங்க பண்ணாததே நல்லது நானு போய் பேச மாட்டே நிஜம்மா பிராமிஸா பேச மாட்டே
செரி விடுங்க என்னா பண்றது எல்லாரு சுத்தி சுத்தி அடிகிறாங்க நம்மள அவங்களோட பங்குக்கு
க்கு எனக்கு அது கூட ஒரு இதுவா தெரிலங்க
ம்
அவுங்க அவுங்க எக்ஸுக்கு போடுறாங்க மேபி கமிடேட் ஆகுறாங்க உடுங்க ஏதோ கத அவுங்க அவுங்க எக்ஸூக்கு போடுறாங்க அவுங்க எக்ஸூ ரீப்ளே பண்றாங்க நா கோர் ஒரு பையன ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுட்டு ஒம்பது வருஷோ பன்னெண்டு வருஷமா வச்சிருந்தேங்க அந்த பையே அதுக்கு ரிப் கமெண்ட் வேற பண்றா சூப்பர் இப்பதா நல்ல முடிவு எத்துருக்க
அய்யய்யோ
அது எவ்ளோ இதுவாவுங்க அவனுக்கு நல்லா தெரியு இவ வந்து ஏ கிட்டதா பேசுறான்ட்டு
ஆ
அப்டி இருக்கும் போது அப்ப நீ யார இது பண்றதுக்கு போடுற என்ன கதயோ நா யாருகிட்டயு இனி நா உண்டு ஏ வேல உண்டு அவ்ளதா யாரையோ சொல்லுவாங்கல்ல கடவுள தவற யாரையு நம்ப கூடாதுன்ட்டு அப்டிதாங்க ஓடிகின்னு இருக்கு ம்
விடுங்க
ம் ஆனா யாருனா கேட் டா என்ன தெரியுமாங்க சொல்லுவாங்க நா பேசல அதனால அவங்க பேசல அப்டின்னு சொல்லுவாங்க
ம் ம்
என்ன கதையோ எனக்கு அந்த ஸ்டோரி பாத்ததுல இருந்தே வயிதெரிச்சலா ஆகுதுங்க வயதெரிச்சலா ஆவுதுன்னா எனக்கு அவே இந்த பைய ரிப்ளே பண்ணிருக்கிறது தா எனக்கு இன்னு இதுவாகுது
அதா அவுங்க பெஸ்டி
ஆ
ம் இது ரொம்ப டூ மேட்ச் தா
ஆ எனக்கு என்ன எனக்கு ஏதோ நா ரொம்ப கெட்ட பொண்ணா அப்டின்லா தோணுது தெரியுமா ஒரு ஒரு டைவுல
அப்டில்லா இல்லங்க
ம்மா தெர்லங்க அது டக்கு டக்கு டக்கு டக்குன்னு ஒரு மாரி ஆவுல்ல
ஆமா
ஸீரிங் மைண்ட் ஆகுல்ல
ம்
மூட் ஸ்விங் அந்த மர் தா ஆகுது
ஆ புரியுதுங்க எங்க ஒங்களுக்கு தெரியுமா இந் டேவிட்டோட போன் ரெடி ஆயிடுச்சுங்க
ஆ சொன்னாங்களே நேது கால்ஸ்ல
சொன்னாங்களா
ஆ நாளைக்கு தா ரெடி ஆக போகுது அப்றோ வேல தா ஃபுல்லா வேல தேடி போய்
ஆ கிளிப்பாங்க அப்டியே
அவங்க தாங்க சொன்னாங்க ஃபுல்லா இதுக்கப்பறோ வேல தேடுவே அவ்ளோதா போன் இல்லாதவங்க தா சும்மா இருக்கற அப்டினா
மச்சிய வேற கூட சேத்துப்பே வேல தேட போற
எங்க ஐயோ எனக்கு பயமா இருக்குங்க ஒவ்வொன்னு நெனைக் கும்போது ஒரு பக்கோ வீட்ல
உம்
இன்னொரு பக்கோ வேலை இல்ல
உம்
இன்னொரு பக்கோ ஃப்ரெண்ட்ஸு செரியில்ல
உம்
சுத்தி சுத்தி ஈ அடிக்கிறாங்க நா என்ன பண்டறது
என்னா பண்டறது வாழ்க்கையே இப்டி தா இருக்கு
உம்
உம்
சேரிங்க நம்ம அப்றோமா பேசலா நா வைக்கிறே
ஆம்
உம் பாய்
பாய்